ஏ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழி என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
இல்ல தோழி இனிதா தோழி சாப்படணு
என்ன தோழி சொல்றீங்க ஆ நா சாப்ட்டாச்சு தோழி நீங்க என்ன தோழி சொல்றீங்க நீங்கதா கரெக்ட் டைம்க்கு டான் டான் சாப்டுருவீங்களே இன்னைக்கு என்னாச்சு
சாப்பட்லாம் மனசு வருது ஏன்னா கை இருக்கணும்ல தோழி கையில அந்த மெஹந்தி போட்டிருக்கே தோழி
ஓ அப்டிங்களா தோழி என்ன தோழி விஷேஷோ வீட்ல
வீட்ல விஷேஷோ இல்ல தோழி சொன்னேம்ல தோழி நாளைக்கு கல்யாணோ வீட்ருக்குனு
ஓகே தோழி ஓகே தோழி வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க தோழி இங்கதான இருக்கீங்க
அங்க உங்க வீடு எங்க தோழி இருக்கு
என்னோட வீடு வந்து பிஸ்மி நகர் தோழி
அப்ப புரி இன்ஷா அல்லா தோழி டைம் இருந்தா வாரே தோழி
ஓகேங்க தோழி கண்டிப்பா வாங்க வீட்ல
ஆ கண்டிப்பா வர தோழி நீங்க சாப்ட்டாச்சா என்ன சாப்ட்டீங்க
ம் சாப்ட்டாச்சு தோழி வீட்ல வந்து இன்னைக்கு மீனு மீன் கொழம்பு மீன் பொருச் ச்சது அப்புறோ சோறு தோழி
எப்டி தோழி உங்களுக்குதா மீன்தே புடிக்காதுல்ல தோழி பொறிச்ச மீன் வச்சு சாப்டீங்களோ
ஆமா தோழி அது இருந்தா தான சாப்ட்டுருப்ப இல்ல யாரு சாப்டுவா அதெல்லா நா அங்கேயே இருந்திருக்கனு என் பாட்டுக்கு இருந்திருப்ப
எங்க வீட்ல இன்னைக்கு சாப்படே ஆக்கல தோழி வெறும் பாலாடதா தோழி
ஓ அப்டிங்களா தோழி எங்க வீட்ல வந்து இன்னைக்கு வந்து பதினோரு மணி போல மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க
ஆ
வாங்கிட்டு வந்துட்டு எதோ அவுங்கதுஊது எங்க அம்மாவோட தெரி எங்க அம்மாவோட சொந்த ஊர் போல அது சோ அங்க உள்ளவங்க எல்லாருக்கு தெரியு போல சோ மீன்ல்லா வெல கம்மியா குடுத்துருக்காங்க
அப்டியா தோழி மார்க்கெத்தன தோழி
அப்டிதா நெனைக்குறே தோழி எனக்கு தெர்ல அம்மாதா போய்ட்டு வந்தாங்க இனி ஈவ்னிங் போத்தீஸ் போணோன் ப்ளான் போட்ருக்கோ சோ ஈவ்னிங் போத்தீஸ் போணோ
அப்டியா தோழி தோழி ஷாப்பிங்கா தோழி
ஆமா தோழி போய் எதா வாங்கி சாப்பிட வேண்டிதுதா அங்க போனாதா எதா வாங்கி சாப்ட முடியு
அப்டியா தோழி
ஆமா தோழி இங்கனொடியு ஒரு கடையு இல்ல தோழி அதா சொல்லிட்ருந்தே போனா சீஸு அப்புறோ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லா பொறிக்கிற மாதில்லா வாங்கிட்டு வரணோ அப்டினு
இப்ப வீ அது ரெடிமேடு வாய்ன்டு வந்து வீட்ல பொறிச்சு சாப்டுய தோழி
ஆமாங்க தோழி வீட்ல பொறிக்கிறது நல்லாதா இருக்கோ பட் வந்து நம்ம அத வாங்குனா வந்து கடையில பொறிக்கிற மாதி இருக் ப்புல்லா தோழி அதுக்கு
ஆமா தோழி அதுவு கரெக்ட்டுதா தோழி
சோ அப்டி ஃபங்க வெச்சு வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிலானு பாத்துருக்கோ
இல்லயா தோழி உங்களுக்கு சமைக்க தெரியுமா
ஆ சமைக்கலா தெரியாது பட் வந்து எப்டி பண்ணுவாங்கன் தெரியுந்தோழி கொஞ்சோ கொஞ்சோ பொர்ளா சாம்பார் தெரியு
சாம்பார் தெரியுமா தோழி உங்ளுக்கு
ஆ தெரியுங்க தோழி வீட்ல செய்யறத பாத்துருக்கே பக்கத்துல நின்னு எதா செய்யறம்போ
ஃபஸ்ட்டு வந்து காய்கறி எல்லா வாங்கி நறுக்கணுந்தோழி
ஆ
ஒரு ஒரு சென்டிமீட்ரு அளவு கட் ஸ்கேலு வெச்சு வெட்னாலு ஓகேதா தோழி நம்ம
அ
வெட்டிட்டு அத வந்து குக்கர்ல வந்து ஃபஸ்ட்டுவந்து ரெண்டு ஒலக் ஒன்ற ஒலக் கு மூன்ற உலக்கு பருப்பு போட் மூன்ற ஒலக்கு பருப்பு போட்டு வேக வெக்கணுந்தோழி அத நல்லா போட்டு வேக வெச்சுட்டு அதுக்கு அது வந்து மூணு விசிலோ ரெண்டு விசிலோ வருந் தோழி அதுக்கப்புற வந்து நம்ம வந்து அந்த காய்கறி நறுக்கிருப்போல அந்த காய்கறி உள்ள அந்த இது கூட இது இதையு சேர்த்து வேக வெய்க்கணு அதுக்கப் பறோ நல்லா விசல் வந்ததுக்கு அப்புறோ நம்ம அத ஆஃப் பண்ணிட்டு அ குக்கரு நல்ல அதுலுள்ள இதெல்லா லைட் அந்த இதுல உள்ள இதெல்லா எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுட் டு நம்ம வந்து இதாக்கணுந் தோழி அதுக்கப்புறோ வந்து என்ன பண்ணு அதுக்கப்புற வந்து என்ன பண்ணுனா புளி இருக்லா தோழி
ஆமா தோழி
புளி தண்ணியு அதுக்கப்புற வந்து சாம்பார் பொடியு ஊத்தி சாம்பார ஊத்
சாம்பார ஊத்தனுமா தோழி என்ன தோழி சொல்றீங்க ஆ ஓ தெளிவா சொல்லுங்க தோழி சாம்பாருக்கே சாம்பார் ஊத்தணுன்னா எப்டி தோழி
சாம்பார் பொடி தோழி
ஆ செரி தோழி
சாம்பார் பொடிய வந்து தண்ணில கலக்கி ஊத்துணுங் தோழி அந்த புளி கூட ஊத்துறது அப்டி நம்ம கொதிக்க வெச்சு தீர் திரும்ப வந்து கொ நல்லா கொதிச்சு வந்தோனே லைக் அந்த இது தாளிச்சு ஊத்தணு தோழி எண்ணெய்ல வந்து வத்தலு
ஆ
வத்தல் வேற கருவாப்பள்ளைலா போடுவாங்க போல தோழி அதெல்லா தெரில போட்டு ஊத்தி எடுத்தா சாம்பார் ரெடி தோழி உப்பு வேணா போடுணு
ம் எததா தோழி எப்டி நீங்க உப்பு போடுவீங்களா
யாரு நா சமைச்சது இல்ல தோழி வீட்டுல செய்றதா தோழி பா்த்திருக்கே
சரிதா தோழி
அவங்க எப்ப உப்பு போடுறாங்க எப்ப எதோ ஊத்துறாங்கனு தெரியாது பட் அவங்க செய்றத பாத்
இது வரைக்கு வீட்ல அம்மா அம்மா சாம்பார் செய்ய சொல்லி ஆனா பார்த்தது கெடையாது சாம்பார் செய்றத மிச்செல்லா தெரியு தோழி ஆனா சாம்பார் மட்டு நா பா்த்தது கெடையாது தோழி
ஓ நா வந்து எதுவுமே பாக்க மாட்டே இது மட்டு ஏதாவ்து அடிக்கடி நா விரும்பி தின்றதுனால எட்டி பாத்துட்டு வரணு
அப்டியா தோழி
ஆமாத் தோழி மத்த எதுவு தெரியாது இது மட்டு நா வந்து நல்லா சாப்ட்டே இருப்பே சாம்பார்னே ஏ உயிருன்னு சொல்லா சாம்பாரா நானா கிட்ட சாம்பார் தா போவேன் தோழி ஏ பக்கத்துல பிரியாணியா சாம்
மாட்டீங்களா தோழி என்னல்லா உங்க சாம்பார் புடிக்கு
ஆமா தோழி பக்கத்துல வந்து பிரியா சிக்கன் பிரியாணி வேணுமா சாம்பார் சாத வேணுமா கேட்டா நா சாம்பார் சோறுக்கு போயிருவே தோழி
தோழி எனக்கு சாம்பார் புடிக்கு தோழி சாம்பார் கூட என்ன காம்பினேஷன் உங்ளுக்கு புடிக்கு
எனக் வந்து மாங்காய் ஊருகா புடிக்கு தோழி அப்றோ பப்படோ அதுக்கப்புற வந்து வேற என்னது போ சாப்பிலா மாங் உருளக்கிழங்கு அந்த உருளக்கெழங்கு வறுவலு அதுக்கப்புற வந்து
ஆ
வேற வந்து அதுக் என்ன காம்பினேஷன் நல்லா இருக்கு வேற சாம்பாருக்கு நெற காம்பினேஷன் நல்லா இருக்குமே ஆ பொறிச்சமே நல்லா இருக்கு தோழி அது கூட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நல்லாருக்கு அப்புற சிக்கன் ஃப்ரை நல்லாருக்கு சிக்கன் ரோஸ்ட் நல்லாருக்கு
ஆ நா இது வரைக்கு சாம்பார் கூட சிக்கன் ஃப்ரை சிக்கன் ரோஸ்ட்ல்லா வெச்சு சாப்டதில்ல தோழி
ஓஹோ ஆ நல்லா இருக்கு தோழி சிக்கன் ஃப்ரை சிக்கன் ரோஸ்ட் சிக்கன் ரோஸ்ட்னா வந்து அது வந்து டிஃப்ரண்டா வைக்கணு தோழி லைக் அது வந்து சுக்கா டைப்ல வைப்பாங்கல்ல
இது போட்டு வைப்பாங்கல்ல தோழி அதுவா கிரீன் கலர்
அப்டி இல்ல தோழி லைக் அந்த பச்ச மிளகா வத்தல் மட்டு அப்டி நெறைகடக்கணு தோழி வத்தல் வச்சு பண்வாங்கல்ல சுக்கா சிக்கன் சுக்கா மாரி லைக் மட்டன் சுக்கா மார் சிக்கன் சுக்கா வைப்பாங்க
உங்ளுக்கு தெரிமா தோழி தெரிமா தோழி எப்டி வைக்ணுனு
தோழி சாம்பார் தா தோழி தெரியு அதா சொன்னேல்ல நம்ம தெரி போற ஐட்டமே அது ஒண்ணுதா
செரி தா தோழி யார் சாம்பாருக்கு காம்பினேஷன் முட்டதிங்க மாட்டீங்களா தோழி உள்ளி போட்டு பொறுச்சது
ஆ சாப்புடுவே தோழி நல்லாவே சாப்புடுவே அதுக்கப்றோ நேத்து கூட சாம்பார் இருந்துச்சி முந்தா நேத்து வச்ச சாம்பார் போல செரி நம்மதா சாம்பார்னா எத்தன நாள் வேணா வெச்சு சாப்டுவோமே சோறு இருந்தது நேத்து சாப் நெறைய நெய் ஊத்தி அதுக்கு மேல சாம்பார் ஊத்திட்டு அத கொதிக்க வெச்சுட்டு அதுக்கு மேல சோற போட்டு அதையு நல்ல கொதிக்க வெச்சுட்டு அதுக்கு மேல பத்து கரண்டி நெய் ஊத்திருப்பே தோழி வீட்ல வந்து அடி தா வாங்குனே
தோழி சாம்பார்லே நீங்க சோற அவிச்சு தட்டிருவிங்களா தோழி
என்ன தோழி
சாம்பார்ல நீங்க சோற அவிச்சு தட்டிருவிங்களா தோழி
ஆமாங்க தோழி கொஞ்ச சாம்பார் எடுத்து லைட்டா அத கொதிக்க வச்சிட்டு அதுல சா நெறைய சோறு போட்டு நெய் ஊத்தி சாப்டா சூப்பரா இருக்கு தோழி அப்டியே நீங்க வந் ஆ என்ன தோழி
அப்படிதா நீங்க கிண்டி சாப்டுவிங்களோ தோழி
ஆமாங்க தோழி அப்பயே நீங்க சாப்ட்டு பாருங்களே கடேல இருக்க சாம்பார் சாதோ மாதி இருக்கு டேஸ்ட்டு அத விட அதிகமா இருக்கு
சோ அப்டி சாப்டதில்ல தோழி தனியா சோறு வேக வக் பிளேட்ல போட்டு அப்பற சாம்பார் தனியா ஊத்திதா சாப்டுவே தோழி
ஓ அப்டியே சாப்டிருக்கே தோழி இது வந்து டிஃபரண்ட் காம்பினேஷன் தோழி நம்ம வந்து இப்டி பண்ணி சாப் டா சாம்பார் சோறு நல்லா இருக்கு தோழி
அப்டியா தோழி நா இது வரைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணது கெடையாது அதே போல கடைலயு நா சாம்பார் சாதோ சாப் வாங்கி சாப்ட்டது கெடையாது தோழி
ஓ நாங்க வந்து எப்ப சாப்டிருக்கோ தெரியுமா தோழி நல்லா இரு க்காது தா பட் வந்து அவசரத்துக்கு ஒன் டைம் சாப்டோ தோழி ஒன் டைம் கடேல சாப்டது
ஆ
அதுக்கப்பறோ சாப்டடுறது தோழி அதுக்கப்பறோ ம் நானே சாம்பார் சோறு ல்லா சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு எனக்கு வந்து இப்டியே ஸ் போது தோழி சாம்பார் சாதத்த நெய்ய ஊத்தி சாப்டா சூப்பரா இருக்கு தோழி
அப்டி தோழி எனக்கு அது பிடிக்கு தோழி நானு சாம்பாருக்கு வந்து மோஸ்ட்டா முட்ட உள்ளி போட்டு பொறிச் சி சாப்டுவே தோழி இல்லட்டா உருளைக்கெழங்க வச்சு பப்படோ பொறிச்சி சாப்டுவே தோழி பப்படோ தா தோழி பப்படோ இல்லாம சோறே எறங்காது தோழி எனக்கெலா
பப்படத்தோட பப்படப்பூ தோழி அதா தோழி நல்லா இருக்கு
ஆமா தோழி பப்படோ அப்பளப்புல்லா இல்லன்னா சோறே எறங்காது தோழி எனக்கெலா
ஆமா தோழி
கறி இல்லட்டாலு அது இருந்தாலே போது தோழி
ஆ ஆமா பப்படத்தோட பப்படப்பூ தா போது
ஆமா தோழி
ஆ
பெற நைட்டு எத்தன மணிக்கு தோழி ஊ தூங்குனீங்க
நேத்து வந்து ப பன்னெண்டு மணி பத்து மணிக்கெல்லா தூங்கியாச்சு தோழி
நானு பன்ர மணிக்கு ஒரங்கிட்டே தோழி
ம் நாளைக் கல்யாண வீடு நல்லா சாப்பாடு போல வீ அப்போ கல்யாண வீட்ல
ஆமா தோழி எனக்கு வந்து யோசிச்சிட்டே இருந்தே தோழி கல்யாண வீட்ல எல்லாரு பாப்பாங்களே நம்ம எப்டி நாளைக்கி சாப்ட போறோ அப்டின்னு ஒரே ஓசனையா இருக்கு தோழி
ஓ
ஆமா தோழி கூட்டமா வேற இருக்கும்ல தோழி அதுக்கு லைன்ல வேற நிக்கணு சாப்பாட்டுக்கு
ஆ கல்யாண வீடுனாலே கூட்டோதான
ஆமா தோழி, அதா ஒரு சர தோழி லைன்லயே நிக்கணு நின்னு சாப்பாட்டுக்கு போய் உக்காரனு உக்கார்றதுலா பிரச்ச சன இல்ல தோழி சாப்புடும்போது யாரா நம்மள பாத்துட்டே இருந்தா சாப்ட தோனாதுல்ல தோழி
அது ஒரு ஒன்னு ரெண்டு பேரு இருந்தா பரவால்ல ஒ ஆயிரக்கணக்கு ஒரு நூத்தம்பது கணக்கு பேர் வந்து நிப்பாங்க அந்த கூட்டத்துல
ஆமா தோழி சில டைம் வந்து சாப்பாடு நம்ம எப்போ சாப்ட்டு முடிப்போ அடுத்த சீட்ல உட்காரலானு சொல்லி முன்னாடி வந்து நிப்பாங்களா தோழி அதுவு, ஆ ஆமா தோழி திங்கயே தோணாது தோழி பாதிலே வச்சிட்டு கெளம்பதா தோழி தோணு
ஆ அதுவு நம்ம வந்து கரெக்டா சாப்புட்றோமா சிந்துரோமா அது பாத்து பாத்து சாப்பிட்றதுக்குள்ள நம்ம வந்து சாப்புடாமலே போயிர்லாமானு தோணு
ஆமா தோழி அதா தோழி நா முழிச்சுட்டே இருக்க நாளைக்கு நம்ம எப்புடி சாப்டபோறோ அப்படின்னு ஒரே யோசன தோழி
வாயால சாப்பிடு, கையால எடுத்து வாயால சாப்பிடுங்க தோழி
அது அது தெரியாதா தோழி இவ்ளோ நாளா அப்டி சாப்டாமா வேற எப்டிதா தோழி சாப்ட்டுட்ருந்தே
நானு நீங்க வ டிஃப்ரெண்ட்டா சாப்டுவீங்கனு தோழி நெனச்சே தோழி வேற எப்டி சாப்பிட போறன்னு தெரியலனு சொன்னீங்ளா
அப்டிலா இல்ல தோழி கரெக்டாதா தோழி சாப்டுவே
அப்ப நீங்க அப்டி சொல்லிருக்கணு தோழி எப்டி சாப்ட போறேன்னு தெரியலன்னு சொன்னா நீங்க வேற ஏதோ பிரிச் சாப்டுவீங்கனு நெனைச்ச தோழி
எப்டி சாப்பிட போறனு தெரியலன்னு சொன்னேன்னா அது வந்து நா வந்து எல்லாரு நிக்கும் போது நம்ம எப்டி சாப்பிட நம்மள பாத்துட்டு இருந்தா சிக்கனெல்லா கடிச்சி சாப்பிடணும்ல தோழி
ஆ ஆமா தோழி வேற சிக்கன வந்து பிக்க முடியாது நம்ம வீட்லனா கையுல எடுத்து வாய்ல போட்டுருவோ டக்குன்னு இங்க அப்படி பண்ண முடியாது, ஓகே தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது
முடிவடைந்துவிட்டன மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் தோழி, நன்றி வணக்கம்.